அ தோழி இன்னைக்கி ஏதோ பாப் பாவுக்கு பீட்ரூட் சாதோ செஞ்சு குடுக்லானு நெனச்சிட்ருக்கே
ஆ அது எப்டி தோழி பண்ணுவீங்க அது நல்லா இருக்குமா பீட்ரூட் சாதோ கேரட் சாதோ கேள்விப்பட்ருக்கே பீட்ரூட் சாதோ கேள்விப்பட்டது இல்லையே
ஒரு பெரிய விஷ்யோ இல்ல தோழி பொரியல பண்ணி அதுல சாதத்தப்போட்டு களரி குடுத்துட வேண்டிய தா தோழி இல்ல அவுங்க சாப்ட மாட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க சாப்ட்டதுல்ல
ம் நா சாப்ட்டதுல்ல தோழி நாங்க இதேமாரி வெரைட்டி ரைஸ்ல்லா பண்ண மாட்டோ சோறு கொழம்பு ரசோ
நானு இப்ப பள்ளிக்கு நம்ம வந்து அந் மாரி குடுத்துட முடியாதுல்ல இல்ல இந்த மாதிரி எ ஃபுட்டு எது சாப்டாதோ ஏதாவுது சாப் இந்த பீட்ரூட்ல்லா சாப்ட மாட்டாங்க அவுங்க நா என்ன பண்ணுவே சாப்டாத பொருளெல்லா இந்த மாரி சாதமா செஞ்சு குடுத்து வுட்ருவே அ இப்போ
சாதமா செஞ்சு குடுத்தா சாப்ட்டுறாங்ளா
ஆமா சாதமா செஞ்சு குடுத்தா அதுவு அதுவு வந்து ரொம்பல்லா சாப்ட மாட்டாங்க ஆ குரும் காலேய எந்ருச்சு வந்து சொல்டுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா மொதல் வார்த் த எனக்கு வந்து கொஞ்சமா கண்ணுல காட்டுபாங்க சாப்பாட்ட ஆமா அத வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு தா வைக்கணு அதுக்கு மேல வச்சோனா போன சாப்பாடு அப்டியே வீடு வந்து சேரு ஆ அதனால கொஞ்சமாதா நா குடுத்து வுடுவே இப்ப எதுக்கு எங்க வீட்ல தோழி இந்த படுத்துவா பாருங்க ஒன்னு சொல்லமுல்ல தோழி எங்க சின்ன பாப்பாக்கு சோறாக்க போறாங்ளா சோறாக்குறதுக்கு நம்ம நம்ப வந்து நம்ப சாப்பாடு அரிசி இருக்கு பாருங்க கிலோ ஆயர்த்தி எரநூரூவா தோழி இந்த சாப்பாட்டு அரிசி ஆ சாப்பாட்டு அரிசி எடுத் தள்ளிட்டு வந்து வச்சு வெளயாட்றாளுக அக்காளு தங்கச்சியு நா என்னத்த நா சொல்றது இந்த மனுஷன் அவ்ளோ கஷ்டப்பட்றாங்க
ஆமா
ம்
ஒங்க வீட்ல கொல்லைல இல்லையா
கொல்லைலா இல்ல தோழி கொல்லைலா இருந்ததுனா இதுகள கொண்டை அங் கொண்டு கொல்லைல்ல கொண்டி போட்டுட்டு ஒரு தம்ளர் தண்ணிய ஊத்தி இங்கயே வ கெடந்து கெடங்கனு சொல்ட்டு போட்டுட்டு வந்துருவே இது மாடி வீடு இங்க நம்ப இருக்றது இங்க வாடகைக் தானே இருக்குறோ அந்த மாரி கொல்லையா இருந்ததுனா பிரச்சனயே இல்ல தோழி பிள்ளைங்களுக் வெளாட்றதுக் இப்ப ஈஸியா இருக்கு பாத்திங்களா இப்பயுமே நா என்ன பண்றே மாடியில கொண்டி போட்டுறே ஒரு டம்ளர் தண்ணி கொண்டி வச்சி மாடியில போட்டுறே எதா இருந்தாலு இங்கயே நென ச்சிகிட்டு இங்கயே அள்ளி ஊத்திட்டு முடிச்சுட்டு வந்துருங்க அப்டின் சொல்லிட்டு நா இப்டின்னு பேசிட்டு இருக்கே பாருங்க அந்த கேப்ல என்ன பண்ணுவானுங்கன்னா இவ போய் அவகிட் ட கொசு கொசு இதுக்கு என்ன மூணு வய் சு தா தோழி ஆகுது அவுங்க அக்கா கிட்ட குசு குசு பேசு பாருங்க நம்ம எல்லா தோத்துருவோ அது பேசுற குசு குசு ஆ நா வந்து பாத்துக்கிறே இது வந்து என்னை பாத்துக்குதா ஏ அது வந்து அவுங்க அக்கா வந்து இங்க வந்து அரிசி எடுத்துட்டு போணுமா நா பாத்து நீ போய் அர்சி எத்துவா அப்டிங்கு அது வந்துடு அரிசி எடுக்குறதுக்கு ஒன்னு செரி நானு பாப்பே நா ஆன கண்டுக்க மாட்டேன் செரி விள்ளாடுதுவோல நமக்கு தொல்ல குடுக்காம விள்ளாடுதுவோல அப்டின் சொல்லிட்டு
ம் ம் ஆ சேரி தோழி நீங்க என்ன ப்ராண்ட் யூஸ் பண்றீங்க சாப்பாடுக்கு
இது வந்து பொன்னி முடிச்சி தோழி
என்ன என்ன அரிசி
பொன்னி பொன்னி அரிசி
ஆ பொன்னி அரிசினா அது கொஞ்ச குண்டு குண்டாதானே இருக்கு கிச்சடி பொன்னியா இப்ப நாங்க பாத்தீங்கன்னா நந்திகோல் டுன்னு ஒரு அரிசி யூஸ் பண்ணறோ ஆனா அந்த அரிசி சுத்தமா நல்லாவே இல்ல தோழி பச்சரிசி சாப்ட்ற மாதிரி இருக்கு
தோழி எங்ககிட்ட வாங்கிங்க
ஆ ஆ ஒரு டேஸ்ட்டு இருக்க மாட்டேங்குது ஒண்ணு இருக்க மாட்டேங்குது இப்ப வந்துட்டு அந்த விவசாயி ப்ராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அரிசி ஒண்ணு இருக்கு அந்த அரி சி தா அடுத்த நட வாங்கணு
இது வந்து எங்க இது என்னன்னா ம் இது எல்லா நெறைய வகையான அரிசி இருக்கு தோழி இப்ப கடையில எனக்கு அத்த அரி சியோட டீடைல்லா எனக்கு தெரியாது அ அது ம் ஓ அதாவ்து அவிச்சு நெல் மில்லுல அவிப்பாங்கள மில்லுல அவிப்பாங்க தெரியுமா அந்த மாரி அவிச்சரிசியு வருது அவிக்காம இப்பதா அ ட்டி தராங்களையா அந்த மாரியு வருது
ம் ம் அதா தோழி நமக்கு அந்த டேஸ்ட்டு புடிக்க மாட்டேங்குது போலருக்கு ஒரு ஒரு அரிசி ஒவ்வொரு மாதிரி இருக்கு
ஆ ஆமா ஒவ்வொரு அரிசியு ஒரு ஒரு மாதிரி இருக்கு அ இப்போ வந்து இவங்கள்ட்ட அஞ்சு கிலோ பத்து கிலோ பையு கெடைக்கு ஆ அஞ்சு கிலோ பத்து கிலோ பை அந்த மாரியு கெடைக்கு இல்ல மூட்டையா எடுத்துக்கிற இருந்தாலு மூட்டையாவு கெடைக்கு அ இவுங்க இந்த கடைகள்ல வீடுங்களுக்கு போடுவாங்க ஆ வீட்டுல உள்ளவங்க மேக்சிம வந்து எடுத்துட்டு போய்டுவாங்க கடைகளுக்கு மட்டு போய் இறக்கிவிட் டு வருவாங்க ம் ம் ம் நல்லாதா இருக்கு ஆன அரிசி இங்க ஓரளவுக்கு எல்லா மே வாங்கறாங்க
ஆனா நந்தி கோல்டு பாத்தீங்கன்னா காசு அதிகோதா சுத்தமாவே ஒரு சப்புன்னு இருக்கு
ஒ இது வந்து பெரியாயி ரைஸ் மில்ன்னு சொல்லி ஒரு கட பேரு அரிசி பேரு வந்து கோபுரம்ன் சொல்லி வருன் நெனக்கிற அந்த பைய தா போய் தேடுன அரிசி பைய என்ன பேருன் பாக்குறதுக்கு என்ன கடக்குன் தெர் எல்லாருமா இந்த பிள்ளைங்க வெள்ளாட்ற வெள்ளாட்றன் சொன்ச்சு அ எங் வீட்ல இந்த பையி பையி பையா ச்சிருப்பங்க பெரிய பெரிய டப் ப்பாவா வாங்கி போட்டு வச்சுக்குறன் சொல்லி அது எல்லா வெள்ளாட்டு ஜாமனு போட்டு வெள்ளாற்றதுக்கு இதுங்க என்ன பண்ணுங்க அத எடுத்து வச்சு வெள்ளாடாதுங்க சின்ன சின்ன பொருளா இருக்கா வெள்ளாட்டு பொருளு அப்புடியே தூக்கி தலைகீழ நடுவீட்ல கொட்டிடுவாங்க இல்லனா நடுல ஹால்ல கொட்டி கடக்கு இப்ப நீங்க வந்தீங்கன்னா வஞ்சிங்க சி என்ன வீட்ட இப்டி வச்சிகிரிங்க நா வர மாட்ட போறன்ட்டு நீங்க பெய்ருவீங்க எனக்கு ஓ தலைய வலிக்கிந்தோழி உண்மயாவே நா வந்து சொல்லுவே யாராச்சு சு வீட்டுக் வந்தான் யார்னா வரவங்க நம்பகுட்ட சொல்லிட்டு வர மாட்டாங்க திடீர்ந்தா வீட்டுக் வருவாங்க இந்த மாரி போட்டு வக்காதீங்க போட்டு வக்காதீங்கன் நானு இந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்றது ஐயோ ரெ இவ ஒரு சாக்க கொட்டுறானா அவ ஒரு சாக்க கொட்டுவா வேணுமுனே கொட்டிட்டு வெள்ளாடல்லா மாட்டாங்க அதல் அ கொட்டிட்டு வெள்ளாட மாட்டாங்க ஒர்டத்து ஒரு சின்ன குண்டா அவ்ங்க பதி சொல்றது என்ன மொறக்க நின்னு பாத்துட்ருக்குறாங்க அ நா அவ்ங்ள பத்தி சொல்லிட்ருக்கன அப்டிநின்னு மொறச்சிட்டு போறாங்க ஆனா ஏ சின்னவாப்பா வந்து நம்மோ ஃபோன்லா பேஸ்னம்னா வந்து எடைல பேசலா மாட்டாங்க அ செய்கையதா எல்லாமே ஏனா சொல்லிடுவனே நா வேல பாக்குற அப்டின் சொல்லிட்டு நீங்க அங்கேந்து வந்து பசிக்குது அப்டின் சொல்றதுக்கு அதல்லா ஒரு நல்ல விஷ்யோ இருக்கு அவுங்ககிட்ட அதாவ்து அவ்ங்க அக்கா எழுந்துருச்சாதா அக்காலு தங்கச்யு சண்ட போட்டுப்பாளுங்க அ இ ஐ இவ வந்து எழுந்துச்சான்னாக்க இவ பாட்டுக்கு வந்து பாருங்க காலைலே சோறக்க ஆரமிச்சுட்டாங்க கொஞ்சோன்டு ரேசன் அரிசி இர்ந்துது அள்ளி குடுத் த சோறக்க அரம்பிச்சுட்டாங் இப்ப டீ ஆத்துனாங்க இவ்ளோ நேர என்ட்ட டீய வாங்கி டீ ஆத்துனாங்க அத ஊத்தி வெச்சுட்டு அடுத்தது இப்ப சோறாக்க வந்துட்டாங்க இது இந்த மேரி போடுதுவோ வெள்ளாண்டா நம்ம தந்தோன் தெரிஞ்சு அ கேட்டீங்ளா ஆல்வேஸ் வெல்க்கம்ஸ் யு வா சாப்புட்றதுக்
ம் ம் பரவால்லயே
அ பாத்துங்க அது சாப்புடும்போது அந்த சில அப்பா புள்ள எல்லாம் போட்டு ஒக்காந்து பாப்பாங்க அ அவரு கத்துவாருல ஒரு தாத்தா எல போட்டுக்கலாமா சமைக்கிறத இட தோழி சாப்புட சொல்லி படுத்துவாங்க பாருங்க ஏ ஒரு நாளக்கு நா பத்து தரைக்கு மேல சாப்புட்னு பத்து தடைக்கு மேல டீ குடிக்கிணு அந்த மேரி எல்லா கூத்து எங் வீட்ல நடக்கும் இன்மே உங்ளுக்கு மன அழுத்தமா அ இல்ல இல்ல இன்னக்கி அ அ அவுங்க அவுங்க தெரிஞ்சவுங்க ஒர்த்தவுங்ளு அப்பாவுக்கு ஸ்கேன் பண்ணனும்மா இங்க நம்ம வீட்டு பக்கத்துல அன்வர் ஸ்கேனு பக்கத்துல இருக்கு
அன்வர் ஸ்கேன் பக்கமா உங்களுக்கு
ஏ ஆமா அதுனால அங்க போய்ட்டு டோக்கன் போட போய்ருக்காங் காலைலே போய்ட்டங்க அஞ்சு மணிக்லா போய்ட்டங்
ஆமா அங்க வந்து சம்ம கூட்டமா இருக்கு ஆமா ஆனா இப்ப கூட அந்த டாக்ட்ரு எதோ ஒரு கேஸ்ல மாட்டியிருந்தாரே
ஆமா ஆமா இப்ப இடையில ஒரு பிரச்சனை இல்ல மாட்டி அதெல்லா வெளியிட்டாரு என்ன அவரு சொந்தமா இப்ப இட எல்லா வாங்கி பில்டிங் கட்டிட்டாரல சோ அதனால வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வர சந்திக்க தா
அஹ முன்னடி வெங்கடேசரால இருந்தாரு பலருக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஹ இப்ப வந்து இங்க இருக்காரு ஹ அந்த விளமல் போற வழியில இருக்காரு அந்த பெரிய கோவில்ல இருந்து
ஆமா கரெக்ட்டு கரெக்ட் எங்களுக்கு பக்க
ஹ ஒரு நட சொல்லுங்க தோழ நம்ம எல்லாரும் பெரிய கோயில்ல மீட் பண்ணுவோ
நீங்க எப்ப சொன்னாலு நா ப்ஃரீதா தோழி நா சும்மா தண்டமா வீட்டுல பெருத்து போயிருக்கற ஓ இவங்க தானா அதுன்ற அளவுக்கு நா பெருத்து போயிருக்கற நீங்க சொல்லுங்க நம்ம பாக்கலா ம் என்ன எயன்ட்ட ஜாம ஒண்ணு இல்ல அதனல்லா வர்றதுக்கு
ஹ என்னோட கனவர்யிட்ட என்னோட கணவர்கிட்ட வந்து கேட்கணும் போட்டுமா வேண்டாமான்னு அவரு போக கூடாதுன்னான் எல்லாத்துக்குமே கேட்கணும் என்ன கேட்காம போயிட்டா வந்துட்டா
அவங்க உங்க வீட்டுலதா சொல்லிட்டு வரிங்களல மாமியாரிட்ட சொல்லிட்டு வரீங்கள அப்பற என்ன நீங்கன்ன அவர்கிட்ட போய் என்னத்த பெர்மிஷன் கேட்க போறீங்க அப்டிய பொங்கல்ட்ட
அதுதா ஆனா எங்க மாமியார் போன்னு சொன்னா நா போயிடுவ அத சொன்னா அவங்க போயிட்டு வாண்ணுதா சொல்லுவாங்க அவரு பாத்தீங்கன்னா எங்க வீட்லயுமே ஒன்னு பேசவே மாட்டாரு
ஏங்க உங்கள்டிட்டயே பேச மாட்டங்கிறாங்க எப்டிங்க உங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட பேசுவாங்கன்னு நீங்க எதிர்பாக்குறீங்க நல்லா உங்களுக்கு ம் உங்கள்ட்டே பேச மாட்டாங்கன்னா வீட்டுல உள்ளவங்க கிட்ட பேசுவாங்கள்ளா
ஆமா எனக்கு வந்து எல்லாமே வெறுத்து போயிடுச்சு
ஒத்தனைங்க உங்க அண்ணா இருக்கறாங்க இல்ல தோழி எனக்கு அந்த சாப்டருக்குள்ள நாங்க போல தோழி நான்னு
உஹ
எனக்கு நீங்க ஒரு விஷய சொன்னீங்களா எனக்கு அதுலயே எனக்கு வந்து போது சாமி இன்ற மாதிரி ஆயிடு ச்சு
அ
ம் பாக்கலா தோழி கண்டிப்பா நீங்க சொல்லுங்க நிச்சயமா நம்ம வந்து ஒரு மீ பண்ணலா அக்காவையு வர சொல்லுங்க
அப்டியுமே இந்த அதனாலதா தோழி இந்த ஜியோ வேலையை விடாம அதுலயே வந்து நா உட்கார்ந்துட்டு இருக்க உட்டா நமக்கு வேற வழி கிடையாது நம்ம செஞ்சுதா ஆகணும் ஹ அதுல ஒரு ஐநூறு ரூபாயா
உங்களுக்கு ஹ அதுல தா அவங்களுக்கு ஜியோ கம்பனி கார நம்மல வச்சி சம்பாதிச்சிட்டு போறா பாத்தீங்களா இந்த மாரி கஷ்ட
ஆமா ரொம்ப கஷ்டப்படுறவங்க தா வந்து இந்த வேலையில இருக்காங்க இதுல்ல நல்லா இருக்கிறவங்களா வந்து சமாளிக்க மாட்டாங்க காசோட வருத்தோ தெரி றோவங்க தா அம்மா வந்து வந்துட்டு போயிருறாங்க இந்த சக்தி பிரியா மாதிரியான ஆளுங்க எல்லா வந்து வந்துட்டு போயிட்டுதுங்க பாருங்க
அல்ல இது ரம்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண பத்தி நா சொல்லிருந்தல்ல உங்கள்ட்ட
ஆமா
அவுங்க வந்து இது மாதுரி அவ இப்ப அப்பதா சேந்துருந்தாங்க நா கூட சொன்னல ரெண்ட்ருபா கிரெட்டிட்டு அவுங்ளுக்குன்ட்டு பெரிய அமோண்ட்டு அவங்க வந்து போடா நீன்ட்டு போய்ட்டாங்க அவுங்க நா முந்தாணோத்து கூட பேசுன அவுங்ககிட்ட வந்து என்ன மேம் ஒர்க் பண்லயா அப்டின் கேட்ட அந்த வேலைக்கெல்லா என்னால்லா வர முடியாது அப்புடில்லா வந்து உளுந்து உழுந்து அவனுக் சம்பார்ச்சு தர முடியாதுன்ட்டு அப்டியே சொல்லிட்டாங்க தோழி ஆ அது இப்ப பாத்துக்ங்க நா எவ்ளோ
ஆனா இந்த வேல இல்னா வேற வேல அவுங்குளுக்லா நம்புளுக்தா அப்டி இருக்கா இந்த வேலன்னா இதேதா புடுச்சு தொங்குறோ
இல்ல அவுங்க வேல பாக்குறாங்க இப்ப அவுங்க வந்து அவுங்க குழந்தை வந்து ரெண்டு வயசு ஏது ஆகுது போல அதை வீட்டுல விட்டுட்டு ஹாஃப் டேக்கு வேலைக்கு போறாங்களா ஆஃப் டே ஐயாயிர்வார சம்ப்ளமா
ஆ பரவால்லயே எங்க வேலைக்கு போறாங்களா
அத சொல்லல எந்த எடோன்றத மட்டு அவுங்க சொல்லல நானு கேட்டே எங்க போறிங்கன்றதக் கேட்டா அத வந்து அவங்க அவாய்ட் பண்ணாங்க அந்த வார்த் அந்த எடோன்ற பேசும் பொழுது
செல பேரு இப்படிதா இருக்காங்க நம்ம என் கிட்டலா வந்து சொல்லவே மாட்டேங்குறாங்க அந்த இது எங்க வேலைக்கு போறோ என்ன சம்பளோ அது எல்லாம் நமக்கு சொல்லவே மாட்டாங்க சில பேரு ஏனா நம்பளும் வேலைக்கு போய்டுவோன்ற ஒரு இது போல அவுங்களுக்கு நாலாம் போ வருவாய் நா வேல பாக்க வா நீனு வந்து நன்றி தோழி
ஆ நி நீங்களே கால் பண்ணுங்க